ஹலோ ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
ஆ அது கண்டினியூஸ் அது பண்ணன்னா நெறய விஷயோ இருக்கும் போல நெட்போக்ல
ஓகே சொல்லுங்க ஆமா
என்ன மேம் டீ குடிச்சு முடிச்சாச்சா மா
டீய்யல்லாங் குடிச்சாச்சு ஈவி்னிங் டிஃபன் பண்ணுறக்கு ரெடி ஆய்ட்ரு இருக்
அங்க என்ன ஸ்பெஷல் மேம்
நாங்க சப்பாத்தி போட்லான்ட்ருக்கோ
அ இப்பதா கடைக்கு ஒரு சின்ன பொருளு வாங்கலான் போனே மேம்
ஆ
அ போனப்போ அங்க பக்கத்துல இருக்கிறவங்கெல்லா பர்ச்சேஸ் பண்ணிட்ருந்தாங்க
சேரி
சேரி நாளைக்கு சண்டே தானே லேட்டா எதாது பண்ணலாமேனு கண்ணுல மேகி பட்டுச்சுன் ஒன்னு கேட்டேபா
ஆ
அந்த கடைக்காரர கேட்டுட்டு திட்டு திட்டிட்டா நீங்களே வாங்குணா எப்டி மேடம் பசங்களுக்கு சொல்லுவீங்க
அப்டி கரெக்ட் தான அவருக்கு ஒன்னு சொன்னது
தெரி இத நா ஒரு நாளு நா அப்டினு
ஆ
இது நா நாளைக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சோ ஃப்ரீயா புடிச்சத சாப்பிட்லாமே வீட்லதான சாப் ப்ரோன் வாங்குனே நா அப்டினு
ஆ ஆ தெ தெரிஞ்ச அண்ணனு பரவால்ல யாருமே இந்த மாரி கரீ கடையில விக்கணுனுதா நெனப்பா
ஆ அது நல்ல வேல அப்ப பாத்து எங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாரு ஆ நல்லவேள எங்க ஸ்டூடென்ட்ஸு யாரு அங்க இருக்கல இருந்திருந்தாங்கன்னா நீங்க அவ்ளோதா அயி அதோ தேவையா இது மேம் ஆ ஃபஸ்ட் எல்லா நாங்க பண்ணி ஃபேமிலி பேக் வாங்கி விப்ப மேம்
ம்
காலேஜ் படிக்கும் போதுலேருந்து த ப ஃபேமிலி பேக்குதா வாங்கி விப்ப இப்ப அப்டியே திட்டி திட்டி திட்டி கம்மி பண்ண எங்க ஸ்கூல்லயே என்ன கிண்டல் பண்ணுவாங்க லன்ச் என்ன மேக்ஜா
ஓ அவ்வளோ பிரியமா உங்களுக்கு அது அதுல என்னங்க டேஸ்ட் இருக்கு அது டூ மினிட்ஸ்ல பண்ணிர்லா அது நாளைக்கு லீவுன் பண்றியே வீக் டேஸ்லே பண்ணிர்லாமே ம்
பண்ணலா சேரி எங்க ஸ்கூ இதுல இல்ல லன்ச்சு செக் பண்றதுக்கு நான்தா போவே மேம் அதனால இப்ப வெச்
அப்டியா அப்ப நீங்களே பண்றது கரெக்டா தா கேலி பண்றீங்க வேற
ஆ எங்க இதுல ஃபுட்டு் வேஸ்ட் பண்ணக் கூடாது அப்பறோ நான்வெஜ் கூலுக்கு கொண்டு வரக்கூடாது
எலலா செரி
ஸ்பூன்ல தா சாப்டணு இப்டி ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு மேம்
துண்டு விரிக்கணும் மடியில செத்தையெல்லா கீழ விழுக கூடாது ஆ
எல்லா அவ்வளோ ரூல்ஸ் இருக்கு அதனால செக் பண்றதுக்கு நான்தா போற
கெட் மட்டு கவனிங்கிறாளே மேம் எல்லா எங்க ஸ்கூல் ப எங்க பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்லே எல்லா ம் தண்ணி இப்ப வா வாட் ரு கேன்ல கொண்டுட்டு போறாங்கல்ல தண்ணி குடிக்கிறதே இல்ல அந்த வாட்டர் கேன்னு அர லிட்டர் வாட்டர் கேனு கொண்டு போனா ஆ
ஆ எங்க இதுல காலைல பிரேக்ல குடிச்சு மேடம்க்கு க டீச்சர்ஸ்க்கு காமிச்சர்ணு
பரவால்ல ஏனா எம் ஏ பைய கொண்டுட்டு போயிட்டு வந்துட்டே இப்ப ரெண்டு வாட்டர்கேன் வச்சுடுவே நீ ரெண்டு வாட்டர்கேனு ஃபுல் ஃபுல் பண்ணிட்டு வா ரெண்டாது ஸ்கூல்ல வந்து அம்மா மே இது சண்ட போடுவேன்னு சொன்னால அவன் அதுக்கு பயந்துட்டு அம்மா வந்துடுவா த வந்துட்டு குடிக்கிறா அம்மா இத விடவே மாட்டளா அம்மா
எக்ஸாம்
ஆமா அதுக்கு போயிட்டு அவனா
எங்க இதுல ரெண்டு வாட்டர் தா குடுக்கணு
ம்
எங்களுக்கு ரெண்டு வாட்டர் டாக்டர் இருக்கு மேம் பசங்க வந்து இட்டுட்டு வர்றதா மூள
அ கிளாஸ்ல இருந்து போ விட மாட்டாங்க மேமு அவங்களுக்கு
ஆ நாங்க இங்க முடிச்சாலு பசங்க வந்து ஃபில் பண்ணிட்டு போயிருவாங்க
சேரி சேரி சி பரவால்
அது அந்த பர்ட்டிகுலர் பிரேக்ல வந்து
உள்ளார வை ம் ஆ இப்போ உள்ள பகுச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குல்ல புள்ளே இது தண்ணி குடிக் இல்லேனா ரொம்ப துங்கபோகுது ஏ பாப்பா அப்பல்லா ரொம்ப ஹீட்டு ஒடம்பு அவ அம்மா நா எப்படியு புடிச்சு குடிச்சிருவே மாரிங்கு
தண்ணி குடிச்சா மேக்சிம பிரச்சன கண்ணு இதாயிருமே
அதச் சொல்லுங்க ஆ அது குடிக்கிறக் க்களு நம்மளுக்கு விருப்ப தா நம்மளே வேலை நேரத்துல குளிக்க முடியல பாருங்களே
நாங்க நானே கோ எடுச்சிட்டு போற பாட்ல சம்டைம்ஸ் கொண்டு வந்துருவ
ஆ
அந்த மாரி டைம் இருக்காது ஒரு எடத்துல வெச்சுட்டு நா
சீரகம் போட்டு அந்த தண்ணில ம் ம்
ஆமா மேம் எல்லா பண்றாங்க பண்றவங்க எல்லா பண்றாங்க கொண்டு வர்றாங்க ஒரு பாட்டில்க்கு ரெண்டு பாட்டில் கொண்டு வர்றங்க குடிக்கிறாங்க நம்ப எடுத்துட் போறத ஒண்ணு ஒரு எடத்துல வெச்சுருவா நம்ப வேற ஒரு எடத்துக் போயிருவோ அத வந்து எடுத்து குடிக்கிற்துக் கஷ்டோ
அத சொல்லுங்க
ஆ அதனால அதனாலையே குடிக்காம விட்டிற்றோ
இனிமே குடிச்சிருங்க ஆ எக்சசைஸெல்லாசெய்வீங்களா
இ இல்ல மேம் அதெல்லா செ தே இல்ல டைமு இல்ல செய்யதில்ல
கிலே அதுக்குதே கேக்குறே சொன்னிகல்ல நா லீனா தா இரு இப்ப என்ன நா பாத்ததில்ல ம் ம் செரி செ நாங்கெல்லா வெயிட் போட்டிருக்கிறோ அதனால எக்சசைஸெல்லா தெரிஞ்சுச்சுன்னா கேட்டுக்கலாம்ல
ஆ அவ்ளோதா மேம் எங்க ஸ்கூல்ல எல்லாமே இருக்கு
ஆ
உக்காந் சாப்பிடுவோ அது எங்களோட எரிடிட்டி எரிடிட்டி அப்டி அப்படீன் இல்ல ரொம்ப மேக்சிம் மேக்சிமம் ஸ்கூல் காலேஜ் டேஸ்ல சாப்பாடு விட்டாச்சு எங்களோட டிச்டன்ஸ் அப்ப அந்த இதுல வந்து ஸ்கூல் காலேஜு எல்லாமே டிஸ் ஸன்ல இருந்துச்சு போகுனு டைமுக்கு
ஓ செரி
ப்போ அப்போ அப்போ ஸ்கிப் பண்ணத்தா மாம் அது அப்படியே ஆயிடுச்சுங்
ஒகே ஒகே உங்க ஸ்கூல்ல என்ன மாதிரி போட்ஸெல்லாங் சொல்லி குடுக்கறாக
இங்க வாலிபால் எல்லா கோச்சு இருக்கங் மேம் வாலிபால் ஃபுட்பால் கல்க்குண்டோ யோகா கேரம் எல்லாமே இருக்கு
தனியா பெமென்‌கட்டணுமா இல்ல அ நம்ம பேக்கேஜியோட வந்துருமா ஸ்கூல் ஆ
அது நம்ம பிடி பீரியட் மாதிரிலா அது எல்லாமே ஒவ்வொரு
ஓ ஓ பரவாலையே ம் ம்
எல்லாமே இருக்கு மேம் ந எயிட் பீரியட்ஸ் வரு அதுல எப்புடியோ இது எல்லாமே வ எல்லாமே வார்த்துல ரெண்டு நாள் வந்திரு மேம் பீடி ரெண்டு நாளு தேக்கொண்டா ரெண் நாளு மியூசிக் ரெண் நாளு டிராயிங்குறதுனால
ஆ
எல்லாமே அதுல கவர் ஆய்ருமா
செரி செரி
அதனா ப்ரெச்சன இருக்காது அது இல்லாம செஸ்சு கேரமின்னு பசங்க தனி தனியா அதுக்கு ஒரு ட்ரைனிங் எட்த்துட்ருக்காங்க
ஓ செர் செரிங்க
எங்க இதுல தேக்கொண்டா நேஷ்னல் லெவல்மா போறாங்க சுத்துறாங்க வராங்க எ ஸ் தமிழ்நாட்ல இருக்கிற எல்லா ஸ்டேட்டு எங்க குட்டி பசங்கெல்லா சுத்திட்டு வந்ட்டாங்க
பரவாலயே
ஈசியாருக்கு கிளாஸ் எடுக்கும்போது அந்த ஸ்டேட்ட பத் சொல்லுட அப்டின்னா சொல்லிருவாங்க
பரவாயில்ல நீங்க டீச்சரா இருக்கீங்கல்ல அப்புற ஸ்கூல் எப்பிடி இருக்கு அ
அ அந்த போன ஸ்டே ஒரு ஸ்டேட்டுக்கு வெள்யாட போய்ட்டு வந்தாங்கன்னா அங்க ஃபுட்டு எப்பிடி இருந்ச்சு அகமன்டேஷன் எப்டி இர்ந்துச்சு பீப்பிள் எப்படி இருந்தாங்க அந்த மாரி மிசோராம் வரிக்கு போய்ட்டு வந்தாங்கம்மா
ஓ செரி செரி ம் ஆவா ஆ இப்ப நீங்க டீச்சர்ஸ் எல்லா போவால அது மாரி நீங்கெல்லா அ வா வாலண்டியரா கூப்ட மாட்டாங்களா பீ டி மிஸ் தா போறமா ம் அ சேரி சேரி ம் ம் இந்த ஸ்கூல்ல வெக்கேஷன் டூர் மாரி ஒன் ஒன் வே ஒன் மந்து கூட்டிட்டு போவாங்ளா ஒரு வாரோ அந்த மாரி அது மாரில்லா உங்க
ஆமா மேம் போவோ மேம் குவார்ட்டர்லி லீவ்ல அது வந்து எல்லா ஸ்டூடெண்டட்ஸ்சு இல்ல மேம்
அ
அது போர்டு எக்ஸாம் இல்ல அ டென்த்து நையன்த்து இது ரெண்டு தா கோ கோ பசங்கள வில்லிங் தா யார் யாரு விருப்ப பட்றாங்களோ அவங்கதா வராங்க
ரொம்போ சேரி சேரி விருப்பப்பட்டு அத மாரி வெளிநாடு மாரி கூட்டிட் போவிகளா இல்ல உள்ளூருக்குலே ஊட்டி கொடை காணல் இந்த மாரி ஆ சேரி சேரி
உள்ளயேதா டெல்லி அ கேபிட்டல் வரைக்கு போயிட்டு வந்தாச்சி
செரியா பாத்தி போய் தாஜ்மஹால்லா பாத்துட்டு வந்தீங்களா பக்கத்துல
அ ரெண்டு டைம் போய்டே ரெண்டு டைம் போயி பார்லிமெண்ட்ல ஒக்காந்து வெளில கிரவுண்ட்ல ஒக்காந்து அதுதா இப்ப கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவே நாங்க பார்லிமெண்ட்லயே போய் வெளிய கடல போட்டு வந்தவங்கடா நாங்க
ஆ நீங்க ஸ்ட்ரிக் டீச்சரா இல்ல ஃபிரீயா இருபிகளா பசங்கள்ட
கொஞ்சோ ஸ்ரிட்டு தானே ஒரு காலத்துல வெச்சி செஞ்சப்போ ஒரு காலத்துல வெச்சி செஞ்சிருக்கோ இப்ப அடிக்க கூடாதுன்றாங்க அதெல்லா பேசுவே எங்க ஸ்கூல்ல டிஸ் ஸ்ட்ரிக் ரேங்க் வாங்கிருக்காங்க ஸ்டேட் ரேங்க் வாங்கி இருக்காங்க அதனால இந்த டைம் பசங்கங்களு ரொம்ப சந்தோஷோ என்னன்னா சி எம் பாக்க போறோ இல்லையா. அதுவு இந்த சி எம் பாக்க போறத்
இது பெரிய விஷய இல்ல எப் ஆ ஆமா அந்த இதுக்கு குடுப்பாங்க இல்ல ஆமா ஆமாமா ஆமா ஆமா ஆ அவர் பிசியால இருக்காங்க அமைச்சர வச்சுல்ல குடுக்க சொல்றாரு குடுப்பாரோ செரி செரி.
இல்ல மேம் லாஸ்ட் டைம் எல்லா மிஸ் சி எம் வச்சுதா குடுத்தாங்க
செரி செரி ஆ
இன்னு இவங்களுக்கு வந்து ஓவர் எக்ஸைட்மெண்ட் அதுவோ நம்ம சி எம் இந்த சி எம் ஆனதுனா
ஆமா ஆமா ஆ விஜய்னா வெ
இங்கவா மார்க்கு வந்தது மேம் எங்க விஜய் சி விஜய் மேம் இன்றானுங்க டேய் சைட்ல எங்களையு கூட்டிட்டு போங்கடான்போ அந்த மாரி தா டிஸ்டிக் ஃபஸ்ட்டு செகண்டு. என்ன எங்கல்லாமா விடுவாங்க பேரன்ட்ஸ் தா கூட்டிட்டு போவாங்க
அப்டியா சேரி செரி
சேந்து
செகண்ட் ரெண்டு பேரு ஆ ம் ம்
இது ரெண்டுமே எங்க ஸ்கூல்தா மேம்
ஓ செரி செரி உங்க ஸ்கூல் நேம் தெரிஞ்சுக்கலாமாஆஸ் செர் சரி எல்லா இருக்கா
ஹாஸ்ட்டலு இல்லங்க
ஓ
ஆஸ்டல் இல்ல டுவெல்த் வரக்கும் இருக்கு. நேர்ல இங்கே இதானா ம் அப்ப எங்கள்து ஒரு ஆஸ். ஸ்ரம்பி ஸ்கூல்லு அதனாலதா இவ்ளோ ஸ்ட்ரீட்டு
அதானே ஆசரம் நாலே சிஸ்டர்ஸ் தா நெறைய இருப்பாங்க இல்ல அதான் உங்கள மாரி டீச்சர்
நீங்க யாரும் இல்ல ம் டீச்சர்ஸ் வேண்டம் டீச்சர்ஸ் தா நம்ப இதுதா ஆ ஆசிரம் ப பெஸ்டு ஆனதுனால இருக்கிறவங்க வந்து இங்க இல்ல அதோட ஹெட்டு இங்க இல்ல அங்க வெளில இருக்காங்க இங்க இருக்கிறவங்கதா பாத்துக்குறாங்க அந்த மாதிரி.
ஓ சேரி சேரி உம்.
எல்லா சப்ஜெக்ட்லயு டெந்த்துல இந்த டைம்மூ ரெண் ரெண்டு சென்டம் சயின்ஸலா எல்லா மூணு சென்டம்
ஓ சேரி சேரி
ஏ இந்த டைம்மு டீச்சர்ஸ கூப்பிடறதுக்கு சான்ஸ் ருக்கு.
ஓ சேரி சேரி சேரி ஃபஸ்ட்டு மார்க் என்ன டென்த்துல
எங்கள்து ஃபோர் நைன்டி ஃபய் நைன் நைன்டி சிக்ஸ்
ஆ
நைன்த்து எய்ட்டு ஸ்டேட்டு அது ரெண்டுது நைன்டி ஃபை
ஓகே ஓகே ம்.
ஒரு தடவ ஸ்டேட் ஃபஸ்ட் வரணு
ஸ்டேட் பஸ்ட்டா வந்தீய ஆ அப்போ உங்களுக்கெல்லாநல்லா. அப்பயே இதுவா வரவேற்பு இருந்திருக்குமே பயங்கரமா. டீச்சர்ஸ்க்கு எதனா ஹெல்ப்
டீச்சர்ஸ்க்கு எங்களுக்கு அட்மிஷன் தா ஜாஸ்தி ஆகுது தவர வேற ஒன்னு இல்லங்க
அது வந்தாலே சேல்ரியு கூட்டு போடுவாங்கல
எங்கள்து இது ஆசரம் பேஸ் ஸ்கூல் அதனால தான
ஆ ஓ செரி செரி
பீஸ் கம்மி அதனால அதே ரேஞ்ச்லதா கொஞ்ச ஓரளவுக்கு தா நம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியு
ஆமாமா ம் ம கு
ஜாஸ்தியலா இது பண்ண முடியாது ஒரு அளவுக்குலா எக்ஸ்பெட்
வெளிநாட்ல இருந்தெல்லா
எ லோக்கல்லயே எங் வீடு தா கம்மி பீஸுங்க
அப் சேரி சேரி ஏங்க டொனேஷன்னா நல்லா வெளிநாட்டுல இருந்து கொடுப்பால்ல இந்த ஆஸ் ஃப்ரம் மாரி
ஆ அது அது ஆ அதுன்னா மேக்சிமம் பில்டிங்ஸ்க்கு அங்கதா ஸ்பான்சரே பண்ணிருக்காங்க.
சேரி சேரி ஆ அதாங்கே.
ஆ இன்னொன்னு ஆ இல்ல எங்க ஆசிரமத்துக்கு வந்து கே சம்மர் டைம்ல அங்க இருந்து எல்லாம் இங்கதே வருவாங்க விசிட்டர்ஸ்.
ஓ சேரி ஆ.